கேக்குதா தோழி ஹலோ கேக்குதா தோழி உங்களுக்கு உம் கேக்குத் தோலி ஏனா வாய்ஸ் ரொம்ப உங்ளது பின்னாடி இருந்து கேக்குற மாரி கேக்குதுதோலி தூரத்துலருக்கிற மாரி கேக்
இப்ப கேக்குதா தோலா
ஆஹ் தெளிவா கேக்குது தோலி இப்ப
ஓகே தோலா என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்டீங்களா
நல்லா இருக்க நா நல்லா இருக்க தோலி நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்ட்டீங்களா
நல்லா இருக்க தோலா சாப்டே
என்ன சாப்பாடு இன்னைக்கி ஸ்பெஷல் வேற எதுவு டிஃப்ரெண்டண்டா
டிஃப்ரெண்டான்னு சொல்லபோனா நைட்டு தோச தா எப்புபோவ
ஆஹ தொட்டுக்க சைடிஷ் ஆல்டர்னேட்டிவ் எதாது தக்காளி சட்னியா இல்ல சாம்பாரா இல்ல என்னது
சாம்பார் தா தோலா வேற என்ன வெப்பாங்க சாம்பார் சட்னி
சாம்பார் செரி செரி செரி இங்க என்ன ஆது இங்க சாப்பாடு அப்புரோ ஏதோ ஒரு குழம்பு வெச்சாங்களே தக்காளி என்ன சொல்றது தக்காளி அரச்சி சட்னி அதென்னா சொல்லுவாங்களே தக்காளி அரச் ச்சி தாளிச்சிருக்காங்க கார சட்னி மாரி ஆமா தோலி உம் அப்ரோ இன்றைய நாள்லா எப்டி போச்சி உங்களுக்கு
உம் இன்றைய நாள் நன்றாக போச்சி உங்களுக்கு எப்டி போச்சி தோலா
எனக்கு மிகவும் அற்புதமா போச்சி அப்டின்னு சொல்ல ஆச தா ஆனா என்ன பண்றது எனக்கு அப்டி சொல்ல மனசு இல்ல ஏதோ போச்சி அது பாட்டுக்கு போச்சி இன்னைக்கு நாலு
என்ன தோலா உண்மைய சொல்லிட்டீங்க நா வந்து பொய் தா சொன்னே தோலா எனக்கு கொஞ்சோ நாள் கொஞ்சோ கேவலமாவு போச்சிது அப்டியு போச்சி இப்டியு போச்சி
சொல்றீங்கோ ஒரு தோலர்ட்ட போயி நா எப்டி என்ன நாள் மோசமா போச்சினா மோசமா போச்சின்னு சொல்டன் ல அந்த மாரி நீங்களும் சொல்லிறுங்க இதுலா எதுக்கு கூச்சோ ஐய்யோ ஐய்யோ ஹா ஹா நம்ம நரோ அப்டி இருக்கு அதேதா அதேதா பாரோ எங்களுக்கு காலோ வரு தோலான்ற மாரிதா
ஆ ஆமா தோலா
அது எப்ப வருனு தெரியல அதுக்கோசரோ காத்துனுக்குறே ந
உம் அங்கல்லா மல உண்டா தோலா
ஆ இங்க மல னா டெம்புலு இல்ல கோ இந்த மலை அந்த மாரி கேட்குறீங்களா
இல்ல இல்ல மல ரெயின்
ரெய்னா மலை மலை அது எப்டி சொல்றது தோழி நா கிரிக்கெட் ஞாத்தியமை விளாயாலா போகலா போவ அப்போநு பாத் மலபெய்யூ மொத்த நாள்ள அஞ்சிஆறு என்னாலு மழ பெய்யாது நா கிரிக்கெட் வெளைடலனு பேட்ட தூக்கிட்டு போவ கரெக்டா குற்க அந்த கவுசிக்கு வந்தான்ற மாரி மல வருவாப்புல வணக்கண்டாவப்புல வாணத்தில் ஒரு செகண்ட்ல என்ன மனசு கேட்க அப்போலாம் பாார்த்துட்டு ஒரு சில சமயம் அப்படி நடக்கறப்ப
ம் இங்க என்னன்னு தெரியல தோலா கிளைமேட் எல்லாம் மாறிட்டே இருக்குக்து
ஆமா தோழி இதுக்கப்புறம் மழை காலம்தானே
ஆமாத்தோழா இப்ப மழை பெயுதுன்னு பார்த்தா அவ்வளவு நேரம் உள்ள இருப்போம் சரி கொஞ்சம் நேர காத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வெளியே போய் உட்காரும் போது அந்த மழைக்கு எப்படி வரும்னு தெரியாது முந்து அடிக்கும் பாருங்க அந்த தண்ணி அய்யோடா உள்ள போய்
அய்யோ முடிய முடியாது நான் இதுக்கப்புறம் மழை வந்தான் என்ன தெரியுமா பண்ணலாம் இருக்கேன் தோழி அதே தான் நீங்க சொன்னிங்க பாத்தீங்களா இப்ப ரெயின்கோட் எல்லாம் வேணாம் தோழி இப்ப நீங்க அத சொன்னிங்க பாத்தீங்களா அது தான் நான் பண்ணலான்றேன் இருக்க அடுத்த டைம் மழ வந்துச்சுன்னா என்னோட போனு வாட்டர் பரூப்ல்ல வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் கிடையாது போஃபனை மட்டும் பத்திரப்படுத்திட்டு மாடி ஆல்டர்னேட்டவ் துணி எடுத்துச்சுட் வைச்சுட்டு மாடிக்கு போயிட்டு மழை ல ஒரு ஆட்டத்தை போட வேண்டியதான் நன்னாரே நன்னாரே பாட்ட போட்டுக்கிட்டு போன்லல்ல மனத்துக்குள்ளே போட்டு பாட வேண்டியது தான் பாடிக்க ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு வீட்டுக்கு வந்து எங்க அம்மா பா பா்த்தனா
வேண்ட அடி அடிப்பாங்க
அலங்கார பந்தலிலே தா அழகாக படுத்துக்கிட்டான் எங்கள் அண்ணன் என்றும் மறைந்த நாள்ன்ற மாதிரிதா
இப்ப காலேஜ் போகும்போது ஃபோன் எப் காலேஜ் போகும்போது என்ன பண்ணுவோனா கொட தந்து விடுவாங்க அத கொடைய என்ன பண்ணிருவேனா வீட்லயே போட்ருப் பொய்றுவ அந்த மழைல என் பிரெண்ட்ஸ் கூட சேந்து விளாட்றது அந்த
ஆமா அதெலா ஒரு என்ஜாய்மெண்ட்டு அதெல்லா
அதுலயு யா அதுலயு அந்த தண்ணி கட்டி கட்டி கடக்கு பக்கத்துல மரத்துக் பக்கத்துல அழுக்கு தண்ணியில்லா கெடக்கு என்ன பண்ணுவோ தெரியுமா வேணுனு கல்லி போ கல்ல போட்றதுக் கிடையாது புடிச்சுப் தள்ளியே விட்ருவோ தண்ணிக்குள்ள
ஐயயோ நாங்கப் ஆ எங்க வீட் ட்ல லா அப்டி வந்து பாத்தாங்கனு வச்சிக்க அழகு தண்ணீயோட வந்தத பாத்தா நா அவ்ளோதா செத்த நா அன்னைக்குதா கடைசி நாள்ன்ற மாரி தா
நாங்கல்லா அப்டிதா விளையாடுவோ அப்டி தண்ணக்குள்ள அழகா ஜா அழுக்கு தண்ணியிலயே விளையாடிட்டு வருவோ அது எல்லாரு நீட்டா இருப்பாங்க எல்லாரு நீட்டா இருப்பாங்க நாங்க எங்களோட என்னோட பிரண்ட்ஸ் ப்ப நாங்க மட் நானு மட்டுதா அப்டி தனித்துவமா அழுக்கு தண்ணீரா விளையாடிட்டு வந்தேனு தெரிவோ
ஐய்யயோ நாங்க எப்டிப் பண்ணுவனா ஆ இந்த மழ பெஞ்சதுக்கு அப்பறோ அந்த எலையெல்லா தண்ணிரி குமுள்ள கெளையெல்லா பிரண்ட்ட சய்சா பேசி விடு கூட்டிவந்துருவ கூட்டிட் வந்துட்டு ரெண்டு பேரும் கூட்வந்து ஆமா வந் மச்சா அப்டி இப்டின்டு மச்சா அங்க பார்ரான்னு சொல்லிட்டு கெளைய புடுச்சு ஆட்டி விட்ருவோ அவ அதுலயே நெனஞ் சிருவா
இது இந்த வேலயு உண்டு இதுவு பண்ணுவோ
அ பட்டா பட் ட் அத கூட நாங்க வந்துட்டு ஏதோ இது கேள்ஸ் பாறாங்க அப்டின்ட்டு பசங்க பண்றாங்கட்டு எல்லாரு பண்ணிட்டு இருப்போம் ஜாலியா நின்ட்டு அந்த சைடுல எங்களுக்குன் ஒரு சாஞ்சிக்கிறதுக்கு எடோ இருக்கூ அங்க ரெண்டு பஸ் தோ வரைக்கூ பாத்துக்கிட்டு எப்டி தெரியுமா தோழி காலேஜ் முடிஞ்சவுட ன ஒரு இருவத்தி ரெண்டு பேர் இருவத்தஞ்சு பேர் பக்கோ இருப்போ ஒரு கல்லுக்ட ஒக்காந்துட்டு முடிஞ்சோன்னே பஸ்ஸு வரதுக்கு ஒரு பத்து நிமிஷோ ஆவூ பஸ்ஸு ஒவ்வொரு பஸ்ஸா வர வர ரெண் ரெண்டு பேரா போவானுங்க கடைசியா பாக்குறதெல்லா பாத்துட்டு என்னோடது என்னோடது கடசி பஸ்ஸுக்கு கடஸ் பஸ்ஸுக் முன்னாடி பஸ் கடசி மூணு பஸ்ஸுக்கு முன்னாடி கியா பஸ்ஸு வந்துச்சா சர்ரா வரண்டா தின்னசாமின்ற மாரி போயிட்டு வரண்டான்ட்டு எல்லாத்துட்டயூ ஒரு அழைப்ப சொல்ட்டு போயிருவே அதுக்கப்றந்தா வந்துட்டு அ அவனுங்களு இதாயிட்டு கடசி லோக்கல் பஸ்ல போவானுங்க ரெண்டு பேர் போவானுங்க நேர்ல ரெண்டு பேரூ ஒருத்தரான் அது போவானுங்க நல்லா ஜால் யா இருக்கூ பஸ்ல போன்னா ஆ ஜூனியரா இருக்றப் ப முன்னாடி சென் டர்ல ஒக்காந்துட்டு ஃபஸ்ட் சீட்ல அப்டியே பவ்யமா ஒக்காந்துட்டு அமைதியா எதயாவ் தெரியாத மாரி இருந்தே எதூம் தெரியாதுதா உண்மைலியே அதுக்கப்றோ வந்துட்டு சீனியர் ஆவும்போது க பின்னாடி சீட்டு புடிச்சிட்டே ஆ அவ்ளோதா பஸ்ஸு பஸ்ஸே நம்ம கண்ட்ரோல் தா அடின்லா நெனச்சிட்ருந்தே ஆனா அதெல்லா ஒரு கண்ட்ரோலூ கெடயாது பஸ்ஸுல ஒரு ரப்பர் வாய இருப் பா அவ இங்க்லீஷ் எச் ஓ டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அவனுக் தெரியாம அப்டியே ஃபன்னு பண்ணிட் தருவே அவ வரலனா ஸ்பீக்கர் குட்டி ஸ்பீக்கர் எடுத்துட்டு போய்ப்பே பஸ்ஸுல பாட்டு போட்டுட்டே கேட்டு போவே
ம் ம் ம்
ம தா எப்பவ்மே நம்ம தான்ற மாரிதா அப்பல்லா யாரூ கேக்க முடியாதுன்ற மாரி பஸ்ஸுல நல்லா ஜாலியா அப்டின் பண்ணிட்டு போவோ
போகும் இ இப்ப வந்து மூணு அ நாப்பது செஞ்சு காலேஜ் விட்டுரு காலேஜ் முடிஞ்சுன்னா எங்க நாங்க மட்டும் என்ன பண்ணோண்ணா உக்காந்து பொறுமையா கெளம் பி நாலு மணிக்குதான் காலேஜ் விட்டு எறங்குவோம் அப்டியே நாங்க எப் எப்டி ப்ரெண்ட்ஸ் ப்ரெண்ட்ஸா சேந்து அப்டியே நடப்போம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடப்போம் பஸ் ஸ்டாண்டு கொஞ்ச தள்ளி இருக்கும் பட் ரொம்ப தூரோனா அங்க வரைக்கு நடப்போ ஜாலியா பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு ரோட்ல இருந்து பேய் மாரி சிரிப் போமா பைய ஒருக்கா வந்து என்ன பண்ணோனா பக்கத்துலா ஃபோன் சரி பன் ற கடை இருக்கும் சிரிச்சிட்டே போனமா எங்கள பாத்து ஒரு பசங்க கேங்கு அந்த கடையில நிக்கிறாங்க எல்லா சேந்து எங்கள கலாய்ச்சிட்டாங்க அவுங்க பேய் மாரி சிரிக் கிறோம் ரோட்ல பொண்ணுங்க எப்டி சிரிப்பாங்க தெரியு பேய் மாரி சிரிப் பொண்ணு ல கலந்து சிரி ஒரு வாட்டி மட்டு சிரி ஐயோ எல்லாரும் எங்கள திரும்பி பாக்கறாங்க அப்டி சிரிக்கரோ ப என்ன ந டந்துச்சுனே தெரியாது ஒருத்தி மூஞ்சி பாத்து ஒருத்தி சிரிக்கிறது அவ மூஞ்சி பத்தி இவ சிரிக்க அப்டி சொல்லி சிரிச்சு சிரிச்சு சிரிச்சு அய்யோடா ஒருரொரு கடை பக்கத்துலயா சிரிச்சுட்டே போயிருக்கோ
அய்யய்யோ அ வேனா ஒரு சோ சோ ச ஒரு ச ஒரு சைட்டு ஈட்டு பசங்க அடிச்சிங்கன்னா லயா பாத்து
அய்யோடா எங்கள பாத்தா பசங்க ஓடி போயிருவாங்க நாங்க சிரிக்கறத பாத்தா
அய்யோ அது ச்சு பொண்ணுங்க கேஷுவலா சிரிப்பாங்க ஆனா கேங்கா சேர்ந்தீன்னா ஒரு ஹாஹா ஹாஹா ஒரு சிரிப்பா போடுவீங்க பாத்தீங்களா ஹா அது பாத்தா ஹ நீங்களே பயப்படுறீனு சொல்றீங்க பசங்க நாங்க என்ன பண்ணுவோ ஆஹ் நியாயமால்ல சொல்லுங்க என்ன வேம்புலி ஆஹ் நீங்களே சொல்லுங்க வேம்புலி, என்ன ரங்கா ஜோக்காட்ரியான்ற மாரிதா
உம் ஹும்
அய்யோ அய்யோ ஆனா ஜாலியா இருக்குன் தோழி காலேஜ் லைஃப்லா பாய் காலேஜ் லைஃப்னா எப்பவுமே வந்துட்டு நல்லா காலேஜு போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வாத்தியார சும்மா கலாய்ச்சிட்டு வாத்தியார்ட்ட நல்ல பேர் வாங்கிட்டு ச் படிச்சுக்கிட்டு அப்புறம் எக்ஸாம்ல வந்துட்டு திருட்த்தனமா பாஸ் ஆவுறது இதெல்லாம் நல்லாருக்கும் நீங்க திருட்டு தன மா பாஸ் ஆயிருக்கிங்களா எக்ஸாம்லல்லாம்
அதெல்லாங் கெடையாது
ஆஹ் ச் இல்ல மச்சி படிக்கவே இல்ல அப்டின்னு சொல்ட்டு பாஸ் ஆயிருவேன் பேப்பர் வாங்கி பாத்தா மச்சி இது நா கததான்ட எழுதி வுட்டேன் இல்ல எடு மெட்டீரியல் எடுத்து வச்சு பாப்பேன் என்னா இது இதுவும் ஒரே மாரி இருக்கு இது கத எழுதுன மாரில்லாம் தெரிலயே ஒரிஜினல் தெரியுதே அப்ப படிச்சிருக்க செத்தான் சேகரன் ர மாரி மாட்டிப்பான் அந்தமாரி வேன் பண்ணிருக்
ஆஹ் நாங்க படிக்கலான்னு சொல்லுவோ ஆனா ஏதோ அதல்லா பாஸ் ஆகி வந்து
ச் நீங்க உமன்ஸ் எப்பவுமே வந்துட்டு படிப்பீங்க தோழி தெரிஞ்சதுதான் ஆனா சீக்ரட்டா படிச்சிருவீங்க ஆனா பசங்க ஜெனியுனா சொல்லிடுவோ மாப்ள நான் படிக்கல அவ்ளோதா தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் வந்துட்டு சொல்லிடுவாங்க மாப்ள நான் படிக்கலன்டு அந்த அஞ்சு பர்சன்டல மூணு பர்ச பர்சன்டேஜு படிக்கல படிக்கலனு இதாறுவானுங்க படிச்சிருவானுங்க அந்த ரெண்டு பர்சன்டேஜு கத எழுதி பாஸ் ஆயிருவானுங்க அந்த ரெண்டு பர்சன்டேஜ் தான் நானு ஸ்டோரி பாகுபலியில ஆரம்பிச்சு ராவன் படத்த வரைக்கும் கதையா எழுதி விடுவ நான்லாம் என் கத இப்டிதான் அப்டிதான்லா இருக்காது அத வச்சு ஒரு படமே எடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு கதையா இருக்கு கு
உம் ஓகே தோழா நம்மளுக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது
சேரிங்க தோழி உங்களோட பேசனது சந்தோஷோ தோழி நன்றி தோழி ஆஹ்